ஆ கேக்குது கேக்குது ப்ரோ
கேக் என்னாச்சு சாப்ட்டிங் சாப்ட்ருந்திங்ளோ
ஆமா ப்ரோ சாப்டம் ப்ரோ சாப்டே
செரி செரி செரி இப்ப அங்க போறப்ப அங்கியே தங்கிருவீங்களா நைட்டு கேட்ரிங் போறப்ப
பக்கத்ல லோக்கல் தா ப்ரோ
லோக்கல் தா போவீங்க செரி செரி செரி ஓகே ஓகே
லோக்கலு பெரம் இப்ப எல்லாமே போவே ப்ரோ நம்ப வந்து இப்போ எ ஃப்ரெண்ட்டெல்லா இருக்காங்க அதுக்குனு ஒரு ஆப் இருக்கு
அப்டியா அதுக்கு ஆப் இருக்கா
ம் ம் கேட்ரிங் என்னா குரூப்புன் போடுவாங்க அதுலதாம் ப்ரோ ஒரு ஆப்பு ப்ரோ ஆ அதுக்குனு ஒரு குரூப்புக் குரூப் இருக்கு ம் அது வந்து ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க அந்த குரூப்ல
அப்புடியா சேரி சேரி ஆனா அந் உங்க ஏரியால எங்கெங்க சென்னைகுள்ள
நீ ஃபுல் சென்னை ஃபுல்லா சரோண்டிங்கிது அதெல்லா எங்க எங்கூர் பைய புக் பண்ணின் போவா எங்கூரு பைய ப்ரோ எங்கூரு மையே இந்மேரி எங் எங்கூர் பக்கத்துல வந்துக்குது அவ அந்த ஆப்லந்து ஒரு ஆளுக்கு நானூத்தம்பருவா வந்துருக்கு
ஓ
ஓக் சே ஒரு ஆளுக்கு நானூத்தம்பருவா வந்தோன்யூ இவ என்னா பண்ணிருக்கா ஆ நூத்தம்போருபா ஆ அதா ஒரு ஆள் மேல நூறுவா எத்துட்டுகுறா நானூத்தம்பருவா வந்து அம்பருவா எத்து நானூறுவா குடுக்காம இவ நூறு பேத்துகு முன்னுத்தம்ப நாங்க எப்பமே ஃப்ரீயாதா செய்வோ இங்க வந்து பஃபே கேட்ரிங் அது அன்னிக்கி அங்க போனது
சேர் சேர் செரி ம்
கொஞ்சோ ஒரு ஒரு ரிச்சா இதுவா இந்தது கேத்ரிங்கி பஃபே போனோ எமாத் தூக்கு இத்த தூக்கு நல்லா வெயிட்டுலா தூக்க வுட்னு இகறா ப்ரோ நாங்க நாங்கனா இந்த மேரி கேட்ரிங் போன அவ்ளோ‌ தூக்க மாட் தூக்கினு வந்து வச்சா அவ்ளதா அது சாப்பாடு சர் மட்டு தூக்கி வச்ட்டு இந்துருவோ துல்லினிருக்கா அப்றோ சொல்றாரு நானூத்தம்பரா வாங்க ட்லதம்பி இது கூதவாடா செய்ய மாட்டீங்கின் கேக்கறாரு ப்ரோ நா அவுங்க நானூத்தம்பூறா கூட வாங்கல முன்னூத்தம்பூறா வாங்குரோ அதால அந்த இப்ப நாங்க வேல செய்யாமில்ல ‌அந்த இதுல நாங்க என்னா வேல செய்ணு செய்ணு ப்ரோ அந்த டப்பா எத்துணு வந்து இங்க வை இங்க தூக்கிணு வந்து இங்க வை இங்க வெய்யின்றே அப்டின் சொன்ன ப்ரோ
ஆ என்ட வேலைக் வந்துருக்கு ஓ அந்த வேலய மட்டு தா செய்வேனோ எக்ஸ்ட்ரா இருக்க வேலைக்கெல்லா அதுக்கு நீங்க வேற ஆள் தா கூப்ட்டு பாக்கணு
அவர்னா‌ சொ அதுதா தம்பி நா நானுத் தம்பரு தாரே இப்போ நம் ஒர் கேட்ரிங்னா மொத்த வேல நம்பதா பாக்கணு அவுரு என்னா சொல்றாருன்னா இப்போ மொத்த வேலயு இப்ப நவ் இப்ப நவ் இப்போ நார்மலா ஒரு கேட்ரிங் போறோனா நம்ப போய் பரிமாறுவோ அது மட்டு தா
ஆமா பரிமாற வேல வேற மிச்ச எந்த வேலயு நமக்கு இருக்காது இலைய எடுக்கறதுல இருந்து எல்லாமே அவ நம்ம என்ன இது பண்ணுவோ அந்த பேப்பர் ரோல் இது பண்ணுவோ அ எலைய போட் புரது அப்ரோ நம் பரிமாறுது மிச்ச மிச்ச எல்லாமே அவுங்களே பாத்துப்பாங்க
ஆ
பத்ரம்லா அப்டி இப்டி நம்ம போட்டு போய்டுவோ அதெல்லா அவங்கதா பாத்துப்பாங்க எடு
இவருனா சொல்றாரு அந்த பாத்திரோலா எத்துட்டு போய்ட்டு ஒர் எத்துல வெக்கணு அப்படின்றாரு ப்ரோ கழு வச்சிட்ணோ அதெலாண்று அது பண்லா ப்ரோ கள்ளு அது எட்துனு ஒரு அத்துல வெக்கணோன்னாரு
ஆ
அ உ ப்ரோ நீ முன்னூத் அம்பது ரூபா குத்துட்டு அத்தல தூக் இத்துல இப்ப நாநூத்தி அம்பது ரூபா தரணா அந்த பாத்தரத்திலே நா உள்ள வச்ட்டு வந்துருப்போ பக்கத்துல தா
உம் புரிது புரிது
முன்னூத் அம்பது ரூபா குத்துட்டு உன் உனக்கு மொத்த வேலய நாங்களே பண்ணா எப்டி ப்ரோ
ஆனா அவரு நானூத் அம்பது ரூபா தரேன்னு சொன்னார்னு சொன்னிங்க நூருவா அந்த அவர் அடிச்
ஆ எங்கள கூப்ட்டோ அந்து அச்சிக்கிறா இத்தினிக்கூ எங்க தேட்ருமே எங்க கூட வருவோமா இப்ப அவ வந்து ஆப்க்குல போயிட்டு எங்கள் எழ்ந்து ஒரு ஆள்மேல் நூறுபா பதினஞ்சி பேர் போணோ
உம்
ம்
வேல பாக்காம்லே ஒரு ஆளுக்கு நூறுவானா பா ஆயிரத்திஐனூருபா கெடச்சிருது
உம்
பரவா இந்த மாரி நறைய பேரு பண்றாங் கேட்ரிங் புடிச்சிக் குடுத்து இந்த மாரி பசங்க ஸ் பசங்க தெரியுமா பசங்க தெரியுமான் ஜொல்லி நெறைய பசங்கள புடுச்சுவச்சுக்குட்டு இந்த ஒரு கேட்ரிங் இருக்கு தம்பி அங்க ஒரு கேட்ரிங் இருக்கு ஒரு நால் பேர கூட் துவா நா அமௌன்ட் வாய்ன்ட் வரேன் சொல்ட்டு அப்டியே அவங்க ஒரு அமௌன்ட் அடிச்சிட்டு நமக்கு அப்டே கம்மியான அமௌண்ட்ட தரது டைரெக்டா போனோம்னா இந்த ப்ரச்சன இருக்காது டைரக்டா அதுக்கப்பறோ நா அந்த ஓனர் கான்டாக்ட்டே எனக் கெடச்சிடுச்சு அவர் காண்டக் கெடச்ச பிறகுதா அ தெரியுது அவரு உ அ நறையாவே அது எக்ஸ்ட்ரா தராரு ஆனா அதுமேத் தெரிய மாட்டேங்குது அவர் வன்ட்டுஆ ஓனர் கன்ட்ட கெடச்சப்றோதா எங்களுக்கு இந்த எழ்நூரூபா குடுக்ற போக இது தருவாரு பெட்ரோலுக்கு தருவாரு பெ்ரோல்க்லா தர காஸ்லா அவங்க அடிச்சிட்றானுங்க ஒரு ஆளுக்கு பெட்ரோலுக்கு யர்நூருபா தராரு போய்ட்டு வரத்துக்
உம் ம்
அப்ப அதுவே நேத்து தொள்ளாயிருவா வச்சுதோ அப்ப நானு நானூத் அம்பத் ருபா கணக் வருது ஒரு ஒ ரெண்டு வேளைக்கி கால்ல போய் ன்ட்டு மதியோ வரத்துக்கே யர்நூறுவா பெட்ரோல் காசு போக எழ்நூறுபா தொள்ளாய் ரூபா தராரு
ஓ நாங்கவ் நாங்க வந்து பலோக்கல்லா தருவாங்க ஆனா எங்களுக்கு தெருலது வரைக்கு இன்னமு முன்னூத்தி அம்பத் ரூபா செஞ்சின் இருக்குறோ
ஆ புரியுது புரியுது எங்களுக்கு வந்து இங்க மதுர மதுரையில இந்து சுத்தி சுத்தி கொஞ்ச ரொம்ப தூரோனு சொல்ல முடியாது எல்லாமே பக்க பக்கன் தா இருக்கு ஒரு அஞ்சி கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்குள்ள இருக்கோ எல்லாமே ஆந்த னால இருந்தா கொஞ்சோ டிராபிக் இருக்கதாசெய்யு இருந்தாலோ பெட்ரோலுக் காசு சொல்வாங்க அவ்ளோ ஆகாது இருந்தாலு தருவாங்க பெட்ரோலுக்கு தருவாங்க ஆனா அதெல்லா வந்து எல்லா கட் நெறைய கட்டங்கள பெட்ரோல் தராங்க ஆனா வந்துட்டு அத வந்து இவங்க அடிச்சு றாங்க அந்த நமக்கு சொல்றாங்கல்ல அவுங்க அடிச்சுறானுங்க
ஓ ஆமா ஆமா ப்ரோ எங்களுக் கண்ணுக் செஞ்சு சொன்னேனு அதுக்கப்றோ அவரு வேல செய்ய அவருக்கு புடிக்கல ப்ரோ இப்ப நானூறு ரூபாய் நீ வாங் தம்பருவா வாங்றே அப்டின்னுன்னூ இப்ப நம்ம மேல நம்ப இத்தனைக்கு நம்ம பைய நம்ம கூடு நாங்க கேட்டிர்ங் அவன கூட்டுன்னு போவோ
ம் ம் புரியுது
நம்ம அந்த மாரி பண்ணும் போது வந்து இப்ப எவ்ளோ குத்துருக்கானா முன்னூ ரூபா குத்துருக்கா ப்ரோ முன்னூத்தம்பதுரூவா தர்ல முன்னூறுவ தந்தனா ஏனா நீங்க அந்த குண்டால தூக்கி வச்சுட்டு வரமா மாட்டீங்களா அதனால அவ தர்ல அப்டின்டாரு நா சொன்னுவே நீ நானூத்தம் ரூவா சொன்னேன்னா நாங்கல்லா வேல செஞ்சிருப்பல
ம்
முன்னூத்தம்ருவ தரேனு சொல்லி தானே நீ இப்டி பண்ற அப்டினு பேசிந்தாங்க ப்ரோ
ஆ கடைசியில அதுக்கு என்ன சொன்னா அந்த பைய
இதுக்கப்றோ எங்க ப்ரோ அவ காசு முண்ணுறுவா குத்துக்றா எல்லாமும் அர்ஜென்டன்னு ஒரு மூணு நாலு பேரு வாங்கிக்கினாங்க எப்ப கேட்டாலு ஏதாச்சு ஒரு காரணம் சொல்றா
ஆமா ஆமா அப்டிதா நெறைய பேரு பண்ணாங்க ஒண்ணு இல்ல எங்க கூடவே நாங்களே ரெண்டு மூணு பசங்க எல்லா சேந்து தா போவோ பக் தெரிஞ்ச பசங்க ஆ ஏரியால இருக்க பசங்க தா சேந்து தா போவோ எங்களுக் தெரியாமலே வன்ட்டு அவனுங்க வன்ட்டு ஒரு அமௌண்ட் பேசிக்கிட்டு அதாவது அமௌண்ட் யாராச்சு ஒரு ஆளுக்கு தா போட்டு விடுவானுங்க என்ன இப்ப நாங்க இத்தன பேரு எட்டு பேர் போறோம்னா யாராச்சு ஒரு ஆளுக்கு போட்டுவிட்டு நீங்க இந்த எட் ஏழு பேர்க்கு குடுத்துருங்க அப்டி சொல்லுவாங்க அதாவது எங்ளுக்கு மேலருக்ரவரே ஒரு ஆளுக்கு கொடுத்துருவர் தனித்தனியா குடுக்காம ஒரு ஆளுக்கு குடுத்துருவார் சில பேர் தனித்தனியா குடுக்குறவங்களு இருக்காங்க அப்டி குடுக்குறப்ப அந்த பைய என்ன பண்றா எங்க ஏரியா கார்னே அம்பது அம்பது ரூபா அடிச்சுட்டு தரா நாங் கேக்குறோ என்னடா அப்புன்னு அந்த அக்கா பெட் ஏதோ இது பெட்ரோலுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி ஏதோ கம்மி பண்ணிட்டாங்கடா அமௌண்டு அவுங்களுக்கு கம்மியா தா வந்துச்சாண்டா அம்பது ரூபா கம்மிய ஆயிடுச்சா அடுத் த வாட்டி சேத்து தரனு சொல்லிட்டாங்கனு சொல்லி எட்டு பேருக்கு அம்பது ரூவா அவ தனியா அடிச்சு நானூரூவா அச் இந்த மாரி ஒரு நாலஞ்சு கேட்டரிங்லா பண்ணியிருக்க எங்களுக்கு தெரியவே இல்ல இதுவே ரெண்டாயிரூபா ரெண்டாயிரத்தைனுரரூவாட்ட அடிச்சுட்டா அதுக்கப்றோ அந்த அக்காட்ட கூப்பிட்டு கேக்குரானுக நிஷாக்கான்றவங்க கிட்ட கேக்றே என்னக்க இந்த மாரி ஆ அம்பது அம்பரூவா அடிக்கடி கம்மி பண்ணிட்டே இருக்கீங்க அப்டினோன்னையு டேய் அப்டில்லா ஒரு வாட்டியு பண்ணதில்ல நா என்ன அமௌண்ட் சொன்னேனோ அந்த அமௌண்ட் தா குடுப்பே அப்புன்னாங்க இல்லேயேக்கா எங்களுக்கு திடீனு முன்னூத் தம்பதுரூவா வருது திடீர்னு முன்னூறுரூவா வருதுக்கா அம்பது ரூபா திடீனு கம்மியாகுதுக்கா அப்டின்னே அன்னைக்கி வேல கம்மியா இருந்துச்சின்னு சொல்லி கம்மி பண்ணிட்டிங்க அப்டின்னு ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு ரீசன் சொல்றீங்க அப்டின்னு அப்புலா நா பண்ணவே இல்லான்னு அப்றோ அதுக்கு அப்றோ தெரியுது இந்த பைய தா வைச்சிட்டு இது பண்றனு அவன்ட்ட கேட்டதுக்கு ஏ இல்லடா அவுங்க அக்கா மாத்தி பேசுறாங்கடா அப்டின்ட்டா அந்த அக்கா கம்மியா தா குடுத்தாங்க ஆ நீங்க அப்டி சொன்னா வரமாட்டீங்கன்னு சொல்லிட்டு மாத்தி பேசுறாங்க இடத்து திருப்பி தானியா ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஏதாச்சு சொல்லி சமாளிடா அப்பெல்லா சொன்னங்க அப்டின்னு சொல்லிட்டு ஒருபொய் சொன்னோ பொய் இவன் சொல்ற பொய்யா அந்த அக்கா சொன்ன பொய்யானு தெர்ல ஆனா பாக்றப்பா போய் இவ சொன்னது தா பொய் மாரி எங்களுக்கு தோணுச்சு
ம்
இந்த மாரியு பண்றாங்க இன்னொரு ஒரு கேட்டரிங் போயிருந்தோ அது வந்து ஒரு பஃபே தா பைவ் ஸ்டார் ஹோட்டலு ஒரு கிறிஸ்டின் கல்யாணோ
ஆ பஃபே ஈசியாதா ப்ரோ இருக்கு
பஃபே ஈசியா இருந்துது அங்க என்னா தெரிமா பண்ணாங்க ப்ரோ அங்க வந்து ஒரு இது ஆ ஐநூறுலந்து ஆயிரம் பேர் ஐநூறு பேருக்கு மேல வந்துருப்பாங்க மினிமம் பெரிய கூட்டம் ப்ரோ நாங்க ஒரு முப்பது பேரு கிட்ட இருந்தோ முப்பதுல இருந்து நாப்
ப்ரோ நா ஒரு கேட்டரிங் செஞ்சே ப்ரோ தொண்ணூறு பேரு ப்ரோ செஞ்சே தொண்ணூறு பேரு
ஓ
எங்க வேணா போலாம் ப்ரோ தொண்ணூறு பேர் எங்கனா போலா நா கொஞ்சநேரம் ஃப்ரூட் வச்சிருந்தே அப்பறோ ஐஸ் வச்சிருந்தே அப்டி தொண்ணூறு பேரு ப்ரோ இத்தனைக்கு நாங்க ஒயிட் போட்ல அன்னைக்கி ப்ரோ அது ஒரு பெரிய டீம்மு ப்ரோ ஒரு பெரிய டீம்மு எங்கள்து பசங்க ஒரு பத்து பேரு கூப்ட்டாங்க
புரிது இல்ல அந்த தொண்ணூறு பேரையு ஆர்கனைஸ் பண்றவங்க இருப்பாங்களே ஏன்ன யார்யார் வேல பாக்றாங்களா பாக்கலையான்னு பாக்குறவங்களு இருப்பாங்க இந்த
ம் ஆமா ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ ஆமா அவங்க நம்பள கொஞ்சோ கவனிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க டீம் ஆளுங்க மட்டு எண்பது பேர் மட்டு கவனிச்சாங்க
புரிது புரிது நம்ப ஏதான பண்றோன்னு பெருச பாத்
ஆமா ஏன்னா அவங்க டீம் எல்லா அவங்களுக்ல்லா ஒரு கோட்டு மேரி ஒண்ணு போட்டு அந்த பேரு அந்த கேட்டரிங் பேரு ஒரு பெரிய பிராண்ட் ப்ரோ அந்த அந்த கேட்டரிங்கு
புரிது அவங்க ஆள் பத்தலன்னு எக்ஸ்ட்ரா தா உங்கள கூப்ட்டுருக்காங்க ஒரு பத்து பேர் மிச்சப்படி அவுங்க ஆட்கள் மெயினா வேல பாக்கறாங்களா என்னனுதா அவங்க பாத்
ஆமா ஆமா ஆமா ப்ரோ சேரி அதோட சேரி நாங்க என்ன பண்ணோ கொஞ்ச நேரம் செஞ்சிட் டு அவங்க அவங்க கொஞ்சநேரம் அப்டி இப்டின்னு போயிருந்தோ ப்ரோ
ஆ நாங்க அந்த பாலாகேட் டரிங் போனா அப்டிதா பண்ணுவோ போறப்ப எல்லா நாங்க பாட்டுக்கு நடுவுல போட்டுட்டு பாஸ் பண்ட்டு ஏன்னா ரொம்ப சின்ன கல்யாணத்துக்கு தா கூப்புடுவாரு அவரு கூ அந்த கல்யாணத்துக்கே மொத் த்தமே ஒரு நூறு பேர் இல்ல நூத்தம்பது பேர் தா வருவாங்க சின்ன மண்டபம் ஒரு ரூமே வந்து இருவதுக்கு இருவது க்குள்ள தா இருக்கு அதிகபட்சம் அவ்வளதா இருக்கு சின்ன ரூம் பெரிய ஒரு ஹா நம்ம ஒரு வீட் ட்ல ஒரு ஹால் இருந்த எப்டி இருக்கு அந்த மாரி மண்டபத் துல மொத்தமே ஒரு முப்பது ஐம்பது சேர் தா போட்ருப்பாங்க அந்த மாரி கல்யாணத்துக்கு தா கூப்டுவாரு அங்கல்லா பெருசா ஒரே நேரத்துல அதிகபட்சமே ஒரு நேரத்துல ஒரு பத்து பேர் பதினஞ்சி பேரு தா வந்து உக்காருவானுங்க ஒரு நேரத்துலே அதனால ஈஸியா ரெண்டு பேர் இருந்தா கூட பரிமாறிடலா நாங்க நாலு பேர் போனோம்னா அ நாலு பேர் அஞ்சு பேர் போனோம்னா அ நாலு பேர் பரிமாறிட்டு இருப்பானுங்க இல்ல மூணு பேரு பரிமாறிட்டு இருப்பானுங்க ரெண்டு பேர் கீழ போய் டீ குடிச்சிட்டு வர்றது அப்டில்லா போயிட்டு போயிட்டு வருவோ ஒண்ணுமே நாங்க பாட்டுக்கு ஜாலியா சுத்திகிட்டு இருப்போ அந்த நாங்க அந்த போனா கிறிஸ் டின் கல்யாணத்துல என்ன ஆச்சின்னா அது பெரிய கல்யாணோ முப்பது முப்பத்தஞ்சி பேர் உக்காந்துனு இருந்தோ அது அ நீங்க சொல்ற கல்யாணம் தொண்ணூறு பேரு அளவுக்குலா இல்ல ஒரு முப்பது முப்பத்திஞ்சி பேர் இருந்துருப்போ அவரு என்னா பண்ட்டாரு எல்லாத்தையு எடுத்துட்டு தூக்கிட்டு வர சொல்லிட்டாரு ஒ சி க்கன் பிரியாணி எல்லாமே அண்டா அண்டாவா இருக்கு பெருசு பெருசா ஆனா நா அமௌண்ட்டு க நல்லா குடுத்தாரு ஆயிரரூவா குடுத்தாரு ரெண்டு வேள பரிமாறுணோ
ஆ ஓகே ப்ரோ ம் ப்ரோ நாங்க ஒரு வேள வெ நா இந்த மாதரி கேட்டரிங் செஞ்சிருக்கம் ப்ரோ
கால்ல க் அதா கால்ல வந்ட்டு என்னாப் பண்ணோ எல்லாமே பரிமாறுனோ காலல இட்லி இந்த மாரி தோச எல்லா பரிமாறுனோ பரிமாறி முடிச் மித்த எல்லாமே முடிஞ்சிருச்சி ஓரளவு எல்லாமே முடிஞ்சிச்சி எங்களுக்கு சாப்ட எதுமே இல்ல
ம் ம்
செம கடுப்பு மதியானம் பாத்தா அதோட
ப்ரோ நீங்க என்ன பண்ணு தெரிமா நாங்கல்லா என்னத்த ப்ரோ பண்ணுவோ இதுமேரி காலியாவுர நேரத்திலே எடுத்து வச்சுருவோ ப்ரோ
அ அந்த மாரி நா எடுத் நாங்களு எடுத்து வைப்போ அது பெரிய கேட்டரிங்கா இருந்தனால பண்ண முடில அதான் மதியம் கேளுங்க மதியோம் அண்டா குண்டா எல்லாத்தையும் தூக்கிட்டு வர சொல்ட்டாரு அப்ப ரொம்ப கடுப் போயிடுச்சி சாப்பிட வேற இல்ல கால்லயும் சாப்பல்ல மதியம் இவ்ளோ அண்டா தூக்கி வர சொல்ட்டாருன்னு பாத்தா எல்லாத்தையும் எடுத்து வச்ச பிறகு அவர் வந்ட்டு என்ன பண்டாறு அவரு அங்க வேலை பாக் அந்த மேனேஜர் மாரி இருக்கவங்க ரெண்டு மூணு பேர்லா இருக்காங்க அந்த க் அங்க அந்த கே கேட்ரிங்காரங்க கம்பெணிக்காரங்க அவுங்க இன்னு நாலஞ்சு பேர்லா சேர்ந்து தம்பி நீங்க எல்லாரு முப் முப்பது பேர் உக்காருங்க ப்ஸ்டு நீங்க சாப்புடுங்கன் சொல்ட்டு எங்க எல்லாரயு உக்கார எலைய போட்டு பிரியாணி போட்டு பீஸ்ஸு பெரிய பெரிய பீஸ்ஸா அள்ளி எல்லாருக்கு வைக் வக்கிறாரு சிக்கனு மட்டனு எல்லாமே வெச்சுட்டாரு என்னடா வந் மத்தவங்க எத்தன பேருனு எத்தன பேர் வருவாங்கன்னே தெரியல எங்களுக்கு வெச்சுகிட்ருக்கார்ன்னு பாத்தா ப் ஃபர்ஸ்ட் நீங்க சாப்டுங்க நீங்க காலேல வேற சாப்புட்ல இதுக்கு மேல இது பத்தலனா எக்ஸ கூட நாங்க ரெடி பண்ணிக்கிறே நீங்க ஃபஸ்ட் ச்சு எல்லாரு சாப்புடுங்க சொல்ட்டு போட்டாரு ப்ரோ புள்ள எல்லாத்தயு போட்டாரு சிக்கனு மட்டனு நாலா எதிர் பாக்கவே இல்ல அவ்வளோ நேரோ திட்டிட்டு இருந்தே என்னடா இப்படி இருக்காங்க வரவே கூடாதுடா வாடக் கிளம்பிறுவோ மதியம் பரிமாற வேணா அப்டிலா பேசிட்டு இருந்தோ அப்டி போட்டு எல்லாரையு உக்கார வெச்சு சாப்ட போட் சாப்பாடு போட்டாரு காலலத்துக்கு மதியத்துக்கு சேத்தே போட்டாரு அப்ரோ எல்லாரு நல்லா சாப் ப்டுட்டு சாப்ட்டோனியு இப்ப சிக்கன சாப்டு முடிச்ஸ் னா திருப்பி திருப்பி வந்து வச்சுட்டே இருந்தாரு தீந்துருச்சுன்னா திருப்பி சிக்கனு மட்டனு எல்லாத்தையு திருப்பியு வெச்சாரு அப்ரோ எல்லாத்தையு சாப்ட்டு பிரியாணி போட்ருந்தாங்க எல்லாத்தையு சாப்டுட்டு அதுக்கப்புரோ பரிமாறுனோ ஆனா நெறையாவே வெச்சிருந்தாங்க அது பெரிய அது ஒரு ஹோட்டல் தா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தா அது நெறையாவே வெச்சுருந்தாங்க அவங்க அதுபோக ஹோட்டலுக்கு செய்வாங்கல்ல எக்ஸ்ட்ரா பத்தலன்னா வ அதுலருந்து கூட எடுத்துப்பாங்க போல அதனால வந்த் ட்டு நெறையவே இருந்துச்சு அப்ரோ பரிமாறுனோ அன்னைக்கு ஈவினிங் வேறு ஆ மதியோ கூப்ட் ட்டாங்க எனக் ஈவினிங் வர ஆய்டுச்சு நாலு அஞ்சுமணி வர வந்துகுட்டேதா இருந்தாங்க சாப்பட அது அது என்னன்